ஹலோ
ஃப்ரோ கேக்குதா ஃப்ரோ
ஆ கேக்குது ஃப்ரோ சொல்லுங்க ஃப்ரோ எப்டி ஃப்ரோ இருக்கீங்க
நான் நல்லாகிறே ஃப்ரோ நீங் எப்டி இருகுர ஃப்ரோ
ஆ நல்லாருக்க ப்ரோ சாப்ட்டீங்ளா ப்ரோ
இல்ல ப்ரோ உன்னு சாப்புல்ல ப்ரோ
எ ப்ரோ டைம் நா காலில் சாப்ட ப்ரோ மதியோ சாப்புணு ப்ரோ இந்த டைம்மாச்சா ப்ரோ சாப்டாமக்கிறிங்க
இல்ல ப்ரோ
எ ப்ரோ
வீட்ல யாரு இல்ல ப்ரோ அதா ப்ரோ சாப்புல்ல
அட என்னா ப்ரோ எதனா கடையில போய் சாப்புல்லா இல்ல ப்ரோ
இல்ல ப்ரோ ம் ஒரே செரியான மழ ப்ரோ தண்ணி போ தண்ணி போயினுகிது ப்ரோ தெருவுல
அப்டியா ப்ரோ எந்த ஊரு ப்ரோ நீங்க
சென்னைலகிர ப்ரோ நானு
சென்னையில சென்னையில மழ இல்லன் இப்பதா ப்ரோ சொன்னாங்க நம்புளுக்கு நீங்க மழ வருதுன் சொல்றீங்க
இங்க ஏரியால்லா செர்யான மழ ப்ரோ என்ன ப்ரோ பண்றது
சென்னையில எந்த ஏரியா ப்ரோ
ப்ரோ அது என்னா ப்ரோ அது ஏரியா பேரே தெரியாது ப்ரோ நா இப்ப தா ப்ரோ வந்துக்கிற சொந்தக்காரு வீட்லக்கிற ப்ரோ
அப்டியா ப்ரோ அப்பவே வீட்ல யாரு இல்லன்னீங்க சொந்தக்கார வீடுன் றீங்க
ஆமா ப்ரோ சொந்தக்காரு வீட்ல யாரு இல்ல ப்ரோ
எங்க ப்ரோ போய்ட்டாங்கெல்லா
எல்லா வேலைக்கு போறாங்க ப்ரோ நா வொண்டிதா ப்ரோ வேலைக்கு போவாம சுத் தின்னுகிட்ட ப்ரோ அங்க இங்கனு
அ ப்ரோ வேலைக்கு எதுனா போறத்து ப்ரோ
போனு ப்ரோ இன்ட்ரெஸ்ட்டே இல்ல ப்ரோ
இப்டில்லாந்தா எப்டி ப்ரோ
இப்பதா ப்ரோ வந்த ஃபாரின்லந்து
ஆ என்ன ப்ரோ பண்ணிருந்தீங்க ஃபாரின்ல
ஃபாரின்ல வேலதா ப்ரோ
அப்டிங்ளா என்னா வேல ஏதுனா ரெக்கமண் பண்றது ப்ரோ நம்புளுக்கு நம்புளு காலேஜ் முச்ட்டு சும்மாக்கிரோ ப்ரோ
ம் வா ப்ரோ சொல்லே பண்ணு பா பாத்துக்லா ப்ரோ இதா ப்ரோ இது ப்ரோ சூப்பர் மார்க்கெட்ல தா ப்ரோ ஃபாரின்ல
சுப்பர் மாகெட்டா ப்ரோ சுப்பர் மார்கெட்ல இன்னா வேல ப்ரோ
ப்ரோ அத்தா ப்ரோ ஆளுங்க வந்து எடுப்பாங்க ப்ரோ‌ நம்ப பாத்துக்குனு ப்ரோ என்னென பொருளு வியாரங்கல்லா எத்து குடுக்கனு ப்ரோ லிஸ்ட் குத்துருவாங்க ப்ரோ லிஸ்ட்லந்து அப்டியே எல்லா ஒன்னொன்னா எத்துக் குடுக்கறதா ப்ரோ அவுங்களுக்கு அப்டியே
அதா அப்பன்னா ஈஸி வேலதா ப்ரோ உப்பயே எப்ப போறீங்க சொல்லுங்க போலா
ப்ரோ அதெல்லா நெறைய பண்ணு ப்ரோ ஐயோ யோ ஏஜென்ட்க்கெல்லா காசு கட்னு ப்ரோ நா ஒரு லட்சரூவா கட்டிகிற ப்ரோ
ஒரு லட்சரூவா கட்டி எவ்ளோ ப்ரோ எத்தீங்க எதோனா வஞ்ச்சா இல்லீங்ளா ப்ரோ கட் னதுக்கு எதனா எடுதீங்ளா இல்லையா மாச என்பதாயிரால்லா எத்துந்துக்லாமே எத்தினி மாசோ ப்ரோ வேல செஞ்சதே நீங்க
ப்ரோ மூணு வருஷோ இருந்தே ப்ரோ இப்ப வன்டே ப்ரோ கொஞ்ச வொர்க் ஒரு பத்தொம்பது பத்து மாசோ லீவ் ப்ரோ
அப்டியா
வருத்தப்படாத ப்ரோ இப்போ ரெண்டு மாச தா ஆயிக்கிது ப்ரோ ஃபேமிலி வந்து பாக்கணுல்ல ப்ரோ ஊர்ல இருந்து போய்ட்டு வந்து ஃபேமிலி அது இதுன் பாக்கனுல்ல
ஆமா ப்ரோ கரெட் கரெட்டு ப்ரோ
என்ன ப்ரோ பண்றது கஷ்ட ப்ரோ இதெல்லா வந்து பாத்துக்கணு நீங்க ப்ரோ எங்க வேல எல்லா போலியா ப்ரோ
நம்ம வேலைக்கு வந்து ட்ரை பண்ணு இருக்குற ப்ரோ அதுதா நீ எதது சொன்னா நல்லா இருக்கு ப்ரோ
ப்ரோ என்ன ப்ரோ படிச்சு இருக்கீங்க
நா வந்து இப்ப பிக் காம் முடிச்சிருக்கே ப்ரோ
சூப்பர் ப்ரோ எங்க வேலைக்கு போலாங்களல ப்ரோ ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் போனு ப்ரோ ஏனா அப் டைமிங் செட் ஆகல ப்ரோ அதனால நின்னுட்டே ப்ரோ இப்ப வேற முடிவ் வு எடுத்துக்கூற ப்ரோ அது ஆ நாளைக்கு ஒரு இடத்துக்கு போற அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டனா நல்லபடிய எல்லா நடக்கு
ஆ ஆமா ப்ரோ நல்லது நல்லது நடக்கு ப்ரோ
ப்ரோ எல்லா நடக்கு ஆமா ப்ரோ ஏன்னா ஒரு ஒரு கோர்ஸ் ஒண்ணு போட போற ப்ரோ அது ஒரு அது கத்து ஒரு கோர்ஸ் ஒண்ணு போட போற ப்ரோ
சரி ப்ரோ ஆமா ப்ரோ கோர்ஷ் தா ப்ரோ முக்கியம் ப்ரோ
அது போட்டன்னா ஒரு நாலு மாசம் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க அத முடிச்சிட்டன்னா கரெக்டா ஒரு பெரிய ப்ரொபைல் ஹை ப்ரொபைல் ஜாப்லே வந்து செலக்ட் ஆகலா ப்ரோ அதா ப்ரோ பிளான் ல இருக்கிற
கல்யா கல்யா கல்யாணம் ஆயிருச்சா ப்ரோ உங்களுக்கு
அவளா ப்ரோ இப்ப தான்ப்ரோ காலேஜ் முடிச்ச ப்ரோ உங்களுக்கு ஆயிச்சா ப்ரோ
எனக்கு ஆயிடுச்சு ப்ரோ
ஆமா ப்ரோ எப்ப ஆச்சு ப்ரோ
ந அதா சொன்னல ப்ரோ வெளிநாட்டுக்கு பொதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு ப்ரோ
அப்படியா ப்ரோ பசங்க யார்னா இருக்காங்களா ப்ரோ
பசங்க ரெண்டு பசங்க
ரெண்டு பசங்களா ப்ரோ உங்களுக்கு பேரு ப்ரோ பசங்க பேரு ப்ரோ பசங்க பேர் சொல்லுங்க ப்ரோ பிரவீன் அப்புறம் ப்ரோ
பிரவீன் குமார் ப்ரோ
அப்புறம் ஒரே பையனா ப்ரோ
ஆமா ப்ரோ
ரெண்டு பசங்கன்னு சொன்னிங்க ஒரு பையன் சொல்றீங்க ப்ரோ என்ன ப்ரோ உங்க கதையே சரி இல்லையே ப்ரோ
ப்ரோ தெரியாம சொல்லட்ட ப்ரோ இன்னொன்னு இன்னொன்னு ப்ரோ என்ன ப்ரோ இப்படியெல்லா பேசுறீங்க
ப்ரோ என்ன ப்ரோ அப்பதா நீ தா சொன்னீங்க ரெண்டு ரெண்டு பசங்கிறாங்க நீ ஒரு பைய பெயர் தா சொல்றீங்க அது பிரவீன் குமார் சூப்பர ஆ ஈக்குது பேரு
அவருக்கு வேற எதனா பேரு இருக்கா
விடு ப்ரோ அந்த கத எல்லா விடு ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்டைய ப்ரோ
அ சாப்பிட்ட ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
ப்ரோ சாப்பிடல ப்ரோ அதா ஃபர்ஸ்ட்டே சொன்னேனே ப்ரோ
அ நா சாப்பிட்ட ப்ரோ சூட தோச கொட்டக்குழம்பு சாப்பிட்ட ப்ரோ
படம் எல்லா பாப்பிங்களா ப்ரோ
அ ப்ரோ படம் தா பாத்துட்டு இருக்கே வீட்டுல உட்காந்து நெட்ஃபிளிக்சுல போட்டு
என்ன ப்ரோ என்ன படம் ப்ரோ
அது வீக்ஸ் வீக் ஒரு சீரியஸ் பாத்துட்டு இருக்குற ப்ரோ அது எட்டு எபிசோடு இருக்குது அத பாத்துட்டு இருக்கே ப்ரோ உட்காந்து ஆமா ப்ரோ நல்லா இருக்குது
எப்டி எப்டி ப்ரோ அந்த படம்
இது படம் வந்து ஸ்டூடண்டட்ஸ் இததா ப்ரோ இது கொரியன் சீரியல் இது ஆ வ நல்லா இருக்குதுப் போ கோரியன்லா இல்ல ப்ரோ பட ஆமாங்க அந்த அதுல திரில்லறா அது மாரி இந்த ஆக்ஷன் திரில்லர் அது மட்
ஆமா ஆமா ப்ரோ
ஆமா ப்ரோ அது மாரி இருந்தாதா நம்மளுக்கு புடிக்கு
ஆம் ப்ரோ அப்றோ ப்ரோ வேற எதுனா என்னா நல்ல படமா பாத்து சொல்லு ப்ரோ நானு பாக்றே ப்ரோ
இல்ல ப்ரோ ஏ ஃப்ரெண்ட் ஒருத்தேக்றா ப்ரோ அவே தா ஃபுல்லா ஆலிவுட்டே கரச்சி குடிச்சிக்கிறா வேறன்னா அவங்கிட்ட சஜஸ்ட் பண்ணி சொல்றே ப்ரோ எதுனா நல்ல
செரி செரி ப்ரோ செரி ப்ரோ கேட்டு சொல்லு ப்ரோ
சேரி சொல்றே ப்ரோ உங்களுக்கு எந்த மாரி ஜானல் ப்ரோ புடிக்கு
ப்ரோ நீ என்ன வேணா சொல்லு ப்ரோ பாக்கலா ப்ரோ கேட்டு சொல்லு ப்ரோ
சேரி ப்ரோ கேட்டு சொல்றே கண்டிப்பா கேட்டு சொல்றே ப்ரோ
ஆ ப்ரோ
ஆ ப்ரோ உ வீட்ல எத்தினி பேரு ப்ரோ ஆ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்டியா ப்ரோ பத்து பேர் என்ன ப்ரோ பண்றாங்க
அதா ப்ரோ நா ஊருக்கு வன்ட்டுக்குறே ப்ரோ எல்லா வேல வீட்ல வேல செஞ்சின்னுருப்பாங்க எல்லா
அப்டியா ம் நல்ல விஷயோ நல்ல விஷயோ ப்ரோ வீட்ல எல்லா சௌக்கியமா ப்ரோ
ஆமா ப்ரோ எல்லா நல்லா பக்காவாக்குறாங்க ப்ரோ
ஆ பக்காவாக்குறாங்க நம்ம எங்க ப்ரோ இது மாரி வெளிய கஷ்டப்பட்டு எங்க வீட்ல நல்லாக்குறாங்க ப்ரோ எல்லா
ஆ ப்ரோ பத்ரமா பாத்துக்கோ ப்ரோ வேலக்கி போ ப்ரோ ஃபர்ஸ்ட்டு
ஆ போறே ப்ரோ நீங்க சொல்ட்டீங்க நீங்க சொல்லாம இருந்தா எப்டி போய்றே ப்ரோ கண்டிப்பா போய்றே ப்ரோ ட்ரிப்பு நம்மளுக்கு எங்க ப்ரோ எஸ் குத்துர்றாங்க ப்ரோ போறதில்ல ப்ரோ நாங்க
எஸ்ன்னா என்ன ப்ரோ
அது தெர்ல ப்ரோ அது நானே ரொம்ப நாள கண்டுபுடிக்கணு கண்டுபுடிக்கணுன்னுக்குறே அது என்னானே வெளிய இங்க வர மாட்டது ப்ரோ
ஆமா எஸ்ன்னா எஸ்ஸுதா ப்ரோ வேற என்ன ப்ரோ சொல்றது முண்டு நீங்க எஸுன்னீங்களே அதுக்கேத்த மாரி ஏனா எஸ்க்கு பதிலா வேற எதுனாச்சு நெனச்சின்னு இருப்பீங்க
அதுதா தெரில ப்ரோ வச்சின்னுக்கிறாங்க சொல்ல மாட்றாங்க எதுனா கத தெர்ல ப்ரோ
என்ன ப்ரோ உன்ன ப்ரோ உனக்கே தெர்லன்ற ப்ரோ நீதா
நம்பளயே நம்பளவே நம்ப நம்பள கலாய்க்கிறாங்களா என்னன்னு தெரிலயே ப்ரோ
ப்ரோ
ஆமா
ஃபுட் பால்லா பாப்பயா ப்ரோ
ஆம் ப்ரோ நேத்து கூட பாத்தே ப்ரோ எங்க ப்ரோ மன்சே கஷ்டமாயி போச்சி
ஏ ப்ரோ என்ன ப்ரோ என்ன மேட்டர் ப்ரோ
ப்ரோ போச்சிகளுக்கு காங்கோக்கு நேத்து நா ம நடந்திச்சி ப்ரோ வேல்டு கப் மேட்ச்சுல போய்ன்னுக்குது நீங்களு பாப்பீங்களா ப்ரோ போர்ச்சிக்கல்ல வந்து நெய்மரு எம்பாப்பி இவங்கெல்லா இக்கிறாங்க ப்ரோ
ப்ரோ நா நெய்மர் ஃபேன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சி
அப்பறோ என்ன ப்ரோ உனக்கு போர்ச்சிக்கல் ஃபேன்னு சொல்ற போர்ச்சிக்கல யாரு இருக்க மாட்டா
நெய்மர் புடிக்கு ப்ரோ போர்ச்சுக்கல்லான்னு அவே வந்து தெரியாது ப்ரோ போர்ச்சுக்கல் தா ப்ரோ பஜெய்ங்கனா ஃபுட்பால்லா தெரியாது ப்ரோ எனக்கு இப்ப இப்பெல்லா ஹாக் ஹாக்கி தா ப்ரோ என்னனு
ப்ரோ சேரி ப்ரோ அப்புற ப்ரோ ஹாக்கில என்ன ப்ரோ ஹாக்கில என்ன இக்குது ஹாக்கி மேட்சே பாத்தது இல்ல எப்டி ப்ரோ ஹக்கி எல்லா
ப்ரோ அதுதான் ப்ரோ கரெக்டா எதுர் டீம் பால் எடுக்காத மாரி மாறணு ப்ரோ
அப்டியா ப்ரோ
ஆமா ப்ரோ நான் ஸ்டேட் வரைக்கு போய்கிறே ப்ரோ ஹாக்கில
அப்டிய ப்ரோ எத்தனை பேர் ப்ரோ இருக்கிறாங்க ஹாக்கில ஒரு டீம்கு எவ்ளோ பேர் உள்ள வரணு ஆறு பேர்ரா ப்ரோ
ஆமா ப்ரோ ஆறு பேர் மேல எல்லா ஆடக்கூடாது ப்ரோ நாலு சப்ஸ்டியுப் ப்ரோ ஆறு பேர் ஆறு ஆறு பேர் கூட வச்சுக்கலா ப்ரோ
அப்டியா ப்ரோ
ஒரு கோல்கீப்பரு மொத்த ஏழு பேரு ப்ரோ
ஆஹ்ஹ அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த கேம்மு ஃபுட்பால்லா அப்டிதா ப்ரோ மொத்த வந்து பதினெட்டு பேரு
ஆமா ஆஹ்ஹ பதினெட்டு பேரு எப்டி ப்ரோ ஆடுவாங்க அவ்ளோண்டுல
னெட்டு பேர்ல வந்து பதினோரு பேர்தான் உள்ளாடுவாங்க மத்தவங்கா சப்ஸ்டுட்டு
ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ
ஆமா ப்ரோ ஆ நம்மளு விளையாடுவோ ப்ரோ ஸ் நாங்க ஆடுவோ ப்ரோ ஆன ஸ்கூல் டைம்ல ஆடுனது அதுக்கப்புற ஆடுறது இல்லா ப்ரோ இப்பப்ப சும்மா பசங்க க கூட விளாடுவோ ப்ரோ
என்னம் என்னாச்சு ப்ரோ திரும்பி பாருக ப்ரோ என்ன ப்ரோ நீங்க
என்னது ப்ரோ உட்டீங்க சொல்லு ப்ரோ
ஃபுட்பால் ஆட தெரியுன்ற அப்புற ஸ்கூல் வரையு தா ஆடிக்கிற ப்ரோ என்னா போறது ப்ரோ
எங்க ப்ரோ நம்புளுக்கு வந்து கால்ல இன்சூரி ஆயிச்சு அதுக்கப்புற ஹேண்டிகேப் மாரிக்கிறே நானு என்னா
அய்யயோ அ ஹாஸ்பிட்லுக்கு போறது ப்ரோ எங்கன
இப்டியே இருந்தா எப்டி ப்ரோ